ஹலோ
ஹலோ ப்ரோ
ஹலோ ஆ ப்ரோ கேக்குதுங்களா அம் சொல்லுங்க ஃப்ரோ ஆஹ் சாப்ட்டாச்சு ப்ரோ நீங்க
ஓகே வியம் ஆஹ் நா சாப்ட்டே ப்ரோ
ஆஹ் என்ன சாப்ட்டீங்க உம் முடிஞ்ச்சு முடிஞ்ச்சு
ஆஹ் ஓகே ப்ரோ நா என்ன ப்ரோ இட்லி தா ப்ரோ சா சாப்ட நீங்க
நா தோச சாப்ட்டே ப்ரோ நீங்க வெள்ல சாப்ட்றீங்ளா இல்ல வீட்லயே சமச்சு சாப்ட்ற மாறியா ப்ரோ
ப்ரோ நா வீட்லதா ப்ரோ இருக்கே அம்மாப்பா கூடதா இருக்கே நீங்க ப்ரோ வெளிய ஸ்டே பண்ணிருக்கீங்ளா
ஆமாம்மா நா வெள்ல ஸ்டே பண்ணிருக்கே நா ஃபேம்லி கூட இல்ல நா தனியா பேச் சுலர் ரூம்மு தனியா எடுத்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிருக்கோ
ஓகே ஓகே ப்ரோ நீங்க மேரிடா ஓகே ஓகே ப்ரோ நா அண்மேரிட்தா
ஓ ஓகே ஓகே
ஓகே ஓகேங் ப்ரோ நீங்க ஒர்க்லாம் ப்ரோ
புரிய்ல ப்ரோ
நீங்க ஒர்க்கலா எங்க அ என்ன ஒர்க் பண்றீங்கன் கேட்
ஆஹ் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றே
ஓகே ஓகேங் ப்ரோ
அ ஹா
ஒர்க்லா பரவால்லயாங் ப்ரோ
ஆஹ் ஒர்க்லா பரவால்ல ப்ரோ உங்ளுக்கு
ஆஹ் எங்ளுக்
பரவால்லன்றத விட கொஞ்ச ப்ரெஷர் டு தா இருந்தாலு என்னப் பண்றது நம்ம த தேவைக்காகவு செரி அ இதுக்காகவு பண்ணிதானே ஆகணு எதாவ்து ஒரு வேல ஒன்னு வேல செய்யணு இல்ல பிஸ்னஸ் பண்ணனு ஏதாவ்து ஒன்னு பண்ணாதா ஒரு வருமானத்துக்கி ட்ட முடியு பருமானத்தே இன்னதா வாழ்க்கிய ரன் பண்ண முடியு அப்டிதான போயிட்டுருக்கு இன்னிக்கி இருக்குற காலகட்டத்துல வருமானந்தா எல்லாத்துக்குமே மெயினு
உண்மதா ப்ரோ
வருமான இல் லனா ஒன்னுமே பண்ண முடியாது
அது ஒரு சோசைஸ்
ஆமா ஒரு யோர்ஸ் ஆஃப் இன்க்கம்ம ஒரு ஒரு வருமானத்த வச்சிக்கிட்லா ஒன்னுமே பண்ண முடியாது அடிஷ் னலா எதாது பார்ட் டைம்ல பாத்தாவுது வருமானத்த ஈட்னாதா கொஞ்சமாச்சு நம்ம எதாது பண்ண முடியு
கண்டிப்பா ப்ரோ இந்த ஜென்ரேஷன்ல ஒரு இன்
ஆமா இப்ப இருக்குற ஜென்ரேஷன் இப்ப இருக்குற இன்ஃப்ளேஷன வெச்சி இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்த பீட் பண்ணனுன்னா முந்திகிட்டு நம்ம போனன்னா ஒரு ரெண்டு மூணு இன்க்கம்மாவுது இருக்குணு அப் பதா நம்ம இந்த பணவீக்கோ அ பீட் பண முடியு
ஆமா ப்ரோ ம் அங்கெல்ல
ஆ பரவால்ல அ நேத்துதா மழ வர மாரிந்துது இன்னிகி பரவால்ல
ஒ
இன்னிக்கி நல்லா வெய்யில் தா எங்க ரூம்லே ப உள்ள ரூம் உள்யே படுக்க முடில அவ்ளோ அனல் வீசுது மாடிலதா இருக்குருதா இருக்குது மாடில் இருந்துட்டு மாடில்யே படுத்துட்டு மா லில்லே தூங்கிட்டு அந்த மார்தா போயிட்ருக்கு வாழ்க்கியே எப்ப வெய்யில் கொறையு கொறையுன் பாக்குற ஒன்னு கொறையற மாரி தெரியில இனி இருக்க இருக்க அதிகமாயிட்டே தா போது வெய் இல்லேன் அனா கொறையற மாரி ஒ
கரெட்டுதாம் ப்ரோ இங்கேயு அதே மாருதா ப்ரோ இருக்கு இங்க கூட எதோ க்ளைமேட் கொஞ்ச சேஞ்சா இருக்கு ப்ரோ மழ வர்ரன்னாளா
பரவால்ல மழ பேஞ்சா கொஞ்சமாச்சு குளிர்ச்சியாருக்கூ அட்லீஸ்ட் அன்னைக்கு பேய்ரன்னைக்காச்சு ஒழுங்கா தூங்க முடியு மத்த டைம் மத்த இந்த மாதிரி வெயில்ல தான் எந்த நாள்லயும் தூங்க முடியாது எந்த நாள்லயும் இது பண்ண முடியாது ஆமா நிம்மதியா தூங்குணாதான ப்ரோ மறுநாள் நம்ம வேலைக்கு போய் ஒழுங்க வேலையில கான்சென்ட்ரேஷனா நம்ம ஒரு இதுவா பாக் க இது பண்ண முடியும் நிம்மதியான தூக்கம் இல்லைன்றதுனால கா ஏழுந்தச்சு நம்ம காலையில ஆபிஸ் போனனாலும் அங்கேயும் போயி துங் தூங்கி வழிஞ்சுிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது அங்கேயும் ஏசி இருந்தாதான் இல்லைன்னா என்ன பண்றது
ஆஹ் ஏசி இருந்த கூட ஏதோ
உம் ஏசி இருந்தா கூட ஏதோ பரவாயில்ல ஏசி இல்லாமலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த வெயிலுக்கு ஒண்ணுமே பண்ண முடியா உடம்பெல்லாம் அப்படியே அரிச்சு எடுத்துரும் போல வெயிலே
ஆமாம்ப்ரோ என்ன பண்றது போன இயர்விட இந்த இயர்
ஆமா போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப வெயில் ஓவர் தான் அதாவது வெயில்ன்றதோட வெப்ப காற்று வீசுத துன்றாங்க அதுதான் உண்மை போல அனல் காத்துதான் வந்து இங்க ரொம்ப அதுவா இருக்குது வெயில் என்னமோ நம்ம எல்லா வருஷம் சும்மா இருக்கிற மாதிரி காமன தான் இருக்குது
இந்த ஜூன் ஃபுல்லாவே இப்டித் இருக்கும் போல ப்ரோ
புரியில
இந்த ஜூன் ஃபுல்லாவே இந்த
ஆமா ஆமா ஆகஸ்ட்லதான் ஆ மழை வரும்ன்றாங்க ஜூன்லவார ஜூலையில மழை வந்தா கூட ஒன்னும் சரியவாது ஆகஸ்ட்ல வந்தாதான் மழை வந்தாதான் அப்பதான் கொஞ்சமாச்சும் இது ஆகும் ஏன்னா அப்பதான் எல்லா சைடுமே ஆந்திரா கேரளா சுத்தி இருக்கிற எல்லா இட டமே நமக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கும் அப்பதான் கரெக்ட்டா இருக்கும்
ஓகே ஓகே ப்ரோ இங்க இங்க ஏதோ பக்கத்துல ஏதோ ஹீல்ஸ் இருக்குனால ஏதோ பரவாயில்ல ப்ரோ
ஓ ஓகே இங்கே எங்களுக்கு நாங்க தமிழ்நாட்டுக்கு மேல இருக் இருகுறதுனால எங்க சைடு ல்லா வந்து வெயில் தா ஃபுல்லா எங்க சைடு காட் த்தோ மழயோ இதுவோ எதுமே கெடயாது புல்லா வெயில் தா ஆமா
கஷ் தா ப்ரோ
வெய வெளியே வெயில வெளியே போனா தீஞ்சுதா வீட்டுக்கு உள்ள வருவோம் தீயில கருகுன மாரி அப்டிதா இ இன்னிக்கு போற நா நிலமெல்லாம் அப்டிதா இருக்கு இப்டியே போய்ட்டு இருந்தா வெய்லயே இதுவாய்கிடு போல கருவாடாய்டுவோ
அதாதா சொல்லிட்டு தா இருக்காங்க வெயில் வர வர அதிகமாதா ஆகும் கம்மியா ஆகாது அப்டிங்குறாங்க
ம்
எப்டி என்ன ஆக போகுதுன்னு தெரில ப்ரோ
ம்
ம்
பாப்போ இன்னு ஒரு மாசத்துல புரில
வீட்ல யெல்லா நல்லா இருக்காங்களா
ஆ வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க அங்க எப்டி இருக்காங்க
ஆ இங்க எல்லா நல்லா இருக்காங்க ப்ரோ
ம் செரி செரி
ஓகே ஓகே உங்களுக்கு ப்ரோ ஆ பொண்ணு பாத்துட்டு இருக்காங்களா
இல்ல இல்ல ப்ரோ எனக்கு இப்பதா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுதா ஆகுது இப்போதைக்கு ஒன்னு அவசர இல்ல நம்மள பாத்துகறதுக்கே நமக்கு சம்பாறிக்க முடில ஒழுங்கா இன்னு எங்க கூட வேற ஒருத்தர சேத்துகிட்டன்னா அவங்களுக்கு செலவு பண்றதுக்குள்ள போதும் போதுனு ஆயிடும் போட்டும் இன்னொரு நாலு வருஷ அஞ்சு வருஷ போட்டும் அதுக்கப்பற பாத்துக்லா
கரட்டு தா ப்ரோ
ம்
சேர் சேரிங் ப்ரோ எங்கி ப்ரோ நாளக்கி ஒர்க்கு தானா
ஆ நாளக்கி ஒர்க்கு தா ப்ரோ நைன் டு
நைன் டு ஃபை ஓ ஓகே ஓகே ப்ரோ அ எத்தன ஒ
எட்டு மண் நே நால் நாலு வர்ஷுமா ஒர்க் பண்ற
ஓகேவ் கே ப்ரோ
எட்டு மண்நேர வேல, புரியல ஆ இல்ல குல்ல ரெண்டு வருசோ நா இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண இப்போ ஒரு ஆ இப் இப்போ ஒரு ரெண்டு வருஷமா வேற ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற
ஓகே ஓகேங் ப்ரோ இது செட் ஆய்டுச்சுல்ல ப்ரோ
ஆ இங்கயு செட் ஆயிடுச்சு ஒன்னு பிரச்சன இல்ல
ஓகே ஓகேங் ப்ரோ உங்ளுக்கு ஸ்டே பண்ணிருக்க ரூமூ ஃபுட்டெல்லா ஓகேவா அது என்னமோ உண்மதா ப்ரோ பாத்தாதா அந்த மந்த் ஓட்ட முடியுது
ஒவ்வொரு நாளு ஓட்டுனுனாளு வேல புரிய
இங்க இருந்தது அதா ப்ரோ நம்ம ஏதோ டே ஓட்டுறதுக்காது அமோண்ட்
ஆமா ஆமா பண்ணிதான ஆவுனு
ஆமா ப்ரோ இங்க உங்ளுக்கு ரூமு, ஃபுட் எல்லா ஓகேவா
ஆ ஓகே தா ப்ரோ ஃபுட் எல்லா நானே சமச்சிருவ ஈவ்னிங் வந்தனா அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு வந்தன்னா மொத வேலயா சமைக்கிற வேலதா ஏன்னா அப்பதா கொஞ்சோ வெயில் கொஞ் கொஞ்சோ இதுவாவுற டைமு அந்த டைம்ல சமச்சிட்டோம்னா பிரச்சனல்ல அப்றோ நைட்டாவ நைட்டாவ வீடு ஃபுல் ரூம் ஃபுல்லா அனல் ஆயிச்சுனா அப்பறோ நைட்டுக்கு படுக்கவே முடியாது தூங்கவே முடியாது அதனால மேக்ஸிமம் ஒரு ஏழு மணிக்குள்ள சமச்சு முடிச்சிட்றது
ஓ சூப்பர் ப்ரோ, ஓகே ப்ரோ நீங்க எங்க ரூம் வந்ததுக்கு அப்றோ இப்ப சமச்சு இப்ப கத்
இல்ல இல்ல நா மோஸ்ட்லி நா சின்ன வயசுலேந்தே வீட்ல அப்டியே அம்மா அப்பா கூட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கும்போதே நா சமைக்க கத்துகிட்ட மேக்ஸிமம் இப்போ லீவு நாள்ல வீட்டுக்கு போனன்னா கூட நா நாந்தா சமைப்ப அவங்களுக்கு ரெஸ்ட் குடுக்குற மாரி
இப்ப ரூம் நீங்க இங்க தனியாதா இருக்கீங்ளா இல்ல
இல்லல்ல நாங்க ஒரு மூணு நாலு பேர் இருக்குறோ எங்கூட ஒரு ரெண்டு மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்றாங்க அவங்கல்லா ஒரு ஒரு பண்றாங்க
ஓகே ஓகே
உம் ஒரு நாளைக்கு நான் லேட்டா வரேன் ஒரு நாளைக்கு நான் லேட்டா வரேன்னா அவுங்க சமச்சிருவாங்க இல்ல ஆ வ வர முடிலன்னா ஊருக்கு போய்ட்டேன்னா அவுங்க சமச்சுப்பாங்க எல்லா ஹெல்ப் தான ஒரு ஹெல்ப் தான் நம்மளால முடியலைலானா அவுங்க செய்வாங்க அவுங்களால முடியலன்னா நம்ம செய்ய வேண்டியதுதான்
ஆமாம் ப்ரோ ஆ
அப்படி இருந்தாதா ரன் பண்ண முடியோ ஆஹ் ஹம் இல்ன்னா நீ செய்வே நா செய்யமாட்டேன்னு மொ மொரண்டு புடுச்சுட்டு நின்னேனா ஒண்ணும் பண்ண முடியாது
ஆஹ்ஹ ஆ அவ்ளோதா ப்ரோ
உம் போயிட்டு இருக்கு நேத்துல இருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் வேற இந்த குட்டி குழந்தைங்க தொல்லலாம் இருக்காது அப்புறோ வீட்ல இருக்குற எல்லாருக்கோ
வீட்ல இதல்லா ஃப்ரீயாய்ருவாங்க
ஃப்ரீயாய்டுவாங்க வயசானவங்க இந்த பெரியவங்கலா எல்லா ஃப்ரீய ஆய்டுவாங்க ஸ்கூலு ஓப்பன் பண்ணியாச்சு இத்தன் நாளா தொல்ல குடுத்துனுர்தானுங்க நாளைக்கோட மூட்டய கட்டி ஸ்கூலுக்கு அம்ச்சிட வேண்டியதுதா அப்டின்னு
ஆ ஆமா ப்ரோ இத்தன்னாள அவே பா இருந் இருந்தாலு அவுங்க எ பசங்க மைண்ட் எ செட்ல பாத்தா அவுங்களுக்கு தா ஜாலியா தானஇருந்திருப்பானுங்க லீவ் டேஸ் இல்ல
சின்ன பசங்களுக்கு ஒன்னும் கவல இல்ல இப்ப பத்தாவது படிச்சவங்களுக்கு அடுத்து என்ன குரூப் எடுக்கறது இதுன்ட்டு ஒரு சந்தேகம் வீட்ல ஒண்ணு சொல்லுவாங்க நமக்கு ஒரு ஆச இருக்கும் அந்த மாதிரி இருக்கோ பன்னெண்டாவது முடிச்சு ஏ அடுத்து என்ன படிக்கலானு அவனுக்கு ஒரு இது இருக்கும் வீட்ல ஒன்னு நீ இத தா படி இன்னொன்னுவாங்க இல்ல நான் இததான் படிக்கணும்னு அவனுக்கு சொல்லுவா இந்த ரெண்டு வருஷத்துல இருக்குறவுங்களுக்கு மட்டோ ரொம்ப கஷ்ட் கஷ்டமா இருக்கோ
ஆமா ப்ரோ
உம் உம்
ம் ஆமா அவுங்குளுக்குலா பரவால ஜாலியாதா இருப் ப்பாங்க
ஆமா ஆமா டென்த்து டுவெல்த்துதா பத்தாவது முடிச்சோனயே நா குரூப் எடுக்கணு இல்ல அவ நெனைக்கிற குரூப்பு அவ மார்க்குக்கு கெடைக்காது அந்த மாரி பிரச்சன இருக் கு
அப்றோ காலேஜு இந்த ஃபீஸு கட்ணு அ ஹ
பன்னெண்டாவது முடிச்சவனுக்கு அவ நெனைக்கிற காலேஜ்ல சீட்டு கெடைக்காது கெடைச்சாலு பணோ அதிகமா இருக்கு அப்டியே கட்றனாலும் வீட்ல ஒரு பிரச்சன வரு அதா போயிட்ரு ஏனா நம்மளு அத தான கடந்து வந்துருக்றோ
ஆமா ப்ரோ அதெல்லா பாத்துதா வந்துருக்கோ செர்
நம்பிதா போயிட்ருக்கு
ஒகே ஓகே ப்ரோ காலைல நீங்கதா சமைக்கணுமா நாளைக்கு நீங்கதா குக் பண்ணணுமா நாளைக்கு மார்னிங்கு
மார்னிங்கு மோஸ்ட்லி எது குக் பண்றதில்ல ப்ரோ எக் பாயில் பண்ணிட்டு சும்மா எதாவுது சுண்டல் சனா அந்த மாரி எதாவுது வேக வெச்சிகிட்டு கொஞ்ச காய்கறி எதாவுது கொஞ்சமா அந்த மாரி சாப்ட்டுக்குறது மதியத்துக்கு சே காலைல செஞ்சுட்டருக்க முடியாதுன்றதனால அழகா ஹோட்டல்ல சாப்
ம் ஓகே கே ப்ரோ
நைட்டுக்கு மட்டு வீட்ல இதுவா குக் பண்ணிக்கறது காலைல கொஞ்ச லைட்டா எடுத்துகிட்டு ம புரியில ஆ போயிட்ருக்க ப்ரோ
ஆஹ் புரோட்டீனா சொன்னீங்களா
ம் ம் இல்ல அது ஹெல்த்தியா சாப்டுறது நல்லது தான
நல்லது தா ப்ரோ அதா ஹாஸ்பிட்டல் வேற போறிங்க
ஆமா ஆமா ஏற்கனவே நம்ம இருக்கறதே ஹை இன்ஃபெக்ஷன் அறி அதிகமான நோய் தொற் றோ எடம்
அதுதான்
கொஞ்சமாவது க கரெக்டா பாத்துக்கலன்னா பிரச்சனதான்
கரெக்ட் தா ப்ரோ
ஓகே டைம் முடுஞ்சு ஒரு அப்டியே தர்ட்டி செகண்ட்ஸ் முடுச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன்